வணக்கம் தோழி
வணக்கம்
வணக்கம் தோழி நா பேசுறது கேக்குதுங்களா
க்குதுங்க தோழி நா பேசுறது உங்களுக்கு கேக்குதா
ஆ இப் ஆ கேக்குது தோழி நலமா இருக்கீங்களா
நா நலமா இருக்கே நீங்க நலமா இருக்கீங்களா
ஆ நலமா இருக்கே தோழி சாப்ட்டாச்சுங்களா
ஆ நா சாப்ட்டாச்சு நீங்க என்ன சாப்ட்டீங்க ஆ ஓ சேரி சேரி சேரி நானு சப்பாத்தி சாப்ட்டே தோழி ஓகே ஓகே ஓகே ஓகே சேரிங்க சேரிங்க இனிய மகிழ்ச்சி அ உங்ளுக்கு பிடித்தமான விஷயங்கள் சொல்லுங்களே உங்ளுக் எதனாச்சும் தலைப்புகள் தெரிந்தா அத சொல்லுங்க
ம் நமக்குதா நெறைய அ கொழந்தைங்க இருக்காங்க குடும்பம் இருக்குது அப்றோ உணவு இருக்குது பண்டிகைகள் இருக்குது நம்ம வந்து இன்னைக்கி பண்டிகைகள பத் பத்தி நெறைய ஷேர் பண்ணலாம் தோழி ஓ பகிர்ந்துக்லா ம் இப்ப கண்டிப்பா தோ தோழி வந்து வந் பாத்தீங்கன்னா இப்ப தீபாவளி வருது தீபாவளிலா வந்துச்சுனா நம்ம சின்ன புள்ளயா இருக் பாக்கும்போது அவ்ளோ சந்தோஷப்படுவோம் அதாவது ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஐயோ தீபாவளி வரறதுக்கு இவ்ளோ நாள் இருக்கு இவ்ளோ நாள் இருக்குன்னு எண்ணிக்கிட்டே வரும் நாட்கல அதுக்கு பாத்தீங்கனா எப்ப டிரெஸ் எடுக்கப் போவாங்க அந்த ட்ரெஸ் எல்லா வாங்கிட்டு வந்ததுக்கப்ற பாத்தீங்கனா அந்த தெருல எல்லாத்திட்டையுமே நம்ம போய் காம்ப்போ எனக்கு இந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருக்காங்களே இதுக்கு இதுக்கு மேட்சா நான் வந்து து செருப்பெடுப்பே கம்மல் எடுப் பே அப்டின்னு சொல்ட்டு ஒண்னோன்னா நம்ப உ ரசிச்சு ம் ரசிச்சு ச்சு நம்ம சொல்லிகிட்டே இருப்போ அதுக்கப்பரோ இந்த பலகாரல்லா அம்மா தா பாத்துக்குவாங்க இப் இப்ப வந்து அத நம்ம கடைபிடி கே வேண்டியதாய்ர்ச் ச்சு அந்த பலகாரல்லா செய்யும்போது அம்மா என்னஸ் செய்றாங்க அது எடுக்கறதுகுள்ள அவங்க ப திட்டு வாங்கறத்துக்குள்ள நம்ப
அவய் அததா சொல்லுவாங்க சாமிக்கு வைக்கணு சாமி கும்படாத எடுக்க கூடாது அப்டின்றவாங்க அப்ப ஆனாலு திருட்டுத்தனமா அத சுவ அத வந்து சுவைச்சு பாக்கணுன்றது ஆசை ஆமா டேஸ்ட்டு பாக்கணுன்ற ஒரு ஆசை
பேச நாள்லா வருவா அதே மாரி இந்த பொங்கல் எடுத்துகிட்டீன்னு வச்சு கோங்களே அப்ப சின்ன புள்ளைல இருக் இருக்கறதாங்க ரொம்ப விஷ் தேசமாலா இருக்கூ உண்மையிலே கேட்டாக்கா அந்த ம் ந கண்டிப்பா தோழி அதுக்கு அதுல எல்லா பாத்தீங்கன்னா அந்த பொங்களுக்கெல்லா அந்த நிகழ்ச்சி எல்லா வப்பாங்க டான்ஸ் தறது பாட்டுப் பூட்டி டன் அந்த விளையாட் ட்டு ஓட்ட பந்தயோ இதுலெல்லா உண்மையிலேயே நா எல்லா சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லாத் த்திலிபி கலந்துக்குவே நானு ச் ஜெய்க்கிறோ தோக்குறோ அது அடுத்த விஷ்யோ ஆனா எல்லாத்துலயு கலந்துக்குறோ அப்டின்னு ஆனா எல்லாத்தலயு போய் ஜெயிச்சுட்டு பிரைஸ் வாங்கிர்வ பாத் து நைட்டு பத்து மணியானாலு பிரைச வாங்கிட்டுதா வீட்ல தூங்குவே நானு அவ்வளோ ஒரு சந்தோஷ த்தமா இருக்கூ பத்துக்கோங்க நமக்கு
அது அந்த அந்த இதுல வந்து கரண்டில வந்து ந்து எலுமிச்ச ப்பழம் வச்சுட்டு எல்லா ஓடுவாங்க ஊசி வந்து நூலு கோக்கணு அ கோக்கணு அப்புற வந்து பண்ணு சாப்டுட்டு ஓடுணு கைய பின்னாடி கட்டிட்டு கயிறுல பண்ணு தொங்க வச்சிருப்பாங்க அத வந்து எ எக்கி எக்கி கடிச்சிட்டு அத மட மட சாப் டு முழுங்கிட்டு திருப்பி ஓடுணு அந்த மாரி எல்லா நறையாவே நினைவுகள் இப்போ நீங்க சொல்ல சொல்ல நீங்க சொல்ல சொல்ல ஒன்னு ஒன்னு நி னைவு கிலாவே எனக்கு வந்துட்டு இருக்குங்க தோழி ஆமா
திருவிழாக்கள் வருந் தெரியுங்களா அ திருவிழாவு சொல்லவே வேண்டா எங்க ஊர்ல வந்து ஒரு மூண் நாள் தா நடக்கும் திருவிழா அ அந்த மூண் நாளைக் கியூ அதே மாரிதா வருஷ அதாவ்து தீபாளி வந்தா மாரி இருக்கு பொங்களு அந்த மாரி இருக்கோ திருவிழாக்கு வரவங்ககிட்ட இன்மொ ரொம்ப நாள் ஆனா மாரியே இருக்கு எங்களுக்கு எப்படா திருவிழா வரு வரு வரு வரு ன்டு பாத்தீங்னா எங்க வீட்ல நறைய எங்க அப்பா வந்து கொஞ்சோ ஆஹ் பெரியாளுங்க மாரி எங்க வீட்ல வந்துட்டு அப்போ எங்க அப் அப்பா சைடல எங்க அப்பா சைடல இருந்து நறைய பேர் வந்துருவாங்க அம்மா சைடல இருந்து நறைய பேர் வந்துருவாங்க பந்தல் அப்டி நெரமா போ ட்டு ஆடெல்லா பாத்திங்னா வாசலே உரிப்பாங்க ஆ நறைய சொந்தக்காரங்க சொல்லவா வேணு நம்மள சின்ன பிள்ளைய இருபோமா அப்டி தே அத வாங்கி ட்டு வா இத வாங்கிட்டு வா அப்றோ உனக்கு வேணுங்க அத வாங்கோனு காசெல்லா குடுங்க எங்க அமாச்சி தாத்தா முன்னல்ல நா வந்து பாத்தீங்னா கூட்டாஞ் சோறு அந்த சின்ன சின்ன சட்டி பானையல வச்சு சோறு சமைச்சு எங்க அம்மாச்சிட்ட குடுப்பே அப் அப்றோ அப்றமேட்டு எங்க மாமாலா வருவாங் மாமா எனக்கு வளையல் வாங்கி குடுங்கன்னு சொல்லி அவங் கூட்டிட்டு போய் வளையல் வாங்கி தருவாங்க அப்றோ அந்த பந்தல் போடுறப்ப அதுக்கு ஒரு டெக்ரேஷன் னா ஐயோ உண்மை லியே மறக்க முடியாத நிகழ்வு தா கண்டி
அத நீங்க சொல்ல சொல்ல நானே எ எண்ணி எண்ணி என்னோட வாழ்க்கைலே என்ன நடந்தது எல்லாமே அப்டியே நினைவுகளா வே வா அப்டியே படமா வந்து கொண்டு இருக்குது நானே ஆடி அது எந்த ராட்டணத்துல ஃபர்ஸ்ட் டைம் உட்காரு போது ஒரு ஆ ஐ ஐயோங்க நம்மள மேல அந்த தூக்கி போட்டு வாங்களோ இல்ல மேல விழுந்துடுவோமோ. அந்த மாரி ஒரு இதுல வந்து ஒரு சந்தோஷம் இல்லைங்க. லா அப்படி சுத்தி வரும்போது ஐ ஐயோ நம்ம இருக்கிறோமா. ராட்டனத்துல இல்ல வெளியே போயிட்டோமா. பறந்துடுவோம். அந்த மாரி எல்லாம் தோணும். ஆனா அதுல வந்து பயம் இருந்தாலும் அதுல உட்காரணுன்ற ஒரு ஆசை
உம்
ரொம்ப அருமையா இருக்கு எல்லா விஷயம். எங்களமே
உம் அஹ் நீங்க சொன்னமாத. அந்த சின்ன வயசுல அந்தராட்டணத்துல உ இன்ன வரைக்கும் நான் ராட்த்துல
பயங்க எனக்கு ஒண்ணுமே பயம் இருக்கு. ஒரு மாதிரி திக்கு திக்கு திக்குன்னு இதவும் அப்புறம் தொண்டையெல்லாம் இதா அடைச்சிக்கும்.
வயிற பெரட்டிர தோழி நமக்கு ஒரு மாரி கீழே போயிட்டு மேலே வரப்ப அதனால இன்னமும் எம்பசங்கள்லாம் போவாங்க. நா போ மாட்டேன் தோழி கீழே நின்ட்டு அவளுக்கு டாட் அது எனக்கு அப்படியே பழகிருச்சு. அது எனக்கு ம்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா. கண்டி இப்ப ஆஹ் மறுபடியும் நம்ம அத தீபாவளிக்கே நம்ம வரும்வோம். தீபாவளில பாத்தீங்க வெச்சுக்கோங்க லே அ இப்ப இப்ப நம்ம கொண்டாடுறது, கொண்டு வந்துருவ இப்ப வந்து பாத்தீங்கன்னா. எங்க ஸ் சைடல எனக்கு அம்மா அப்பா எல்லாருமே இறந்துட்டாங்க. இப்ப நான் மட்டும்தா இருக்க க்கே நானே பசங்க மட்டும்தா இருக்கோம். இப்ப ஏதாவது ஒன்னு செய்யணும்னா கொஞ்ச வலை பித்தலங்கள்ல நெறயா இருக்கா அத பாத்து பாத்து கத்துக்கிட்டு இப்ப தீபாவளி டைம் தா முறுக்குன்னல்லா கெடையாது. எப்ப பசங்க ஆசைப்பட்டு கேக்குறானுங்களோ ஆமா உடனே செஞ்சு குடுத்தர்றோ முறுக் கிதாது து அப்ப தீபாவளி வரப் இப்ப வேற எதாவது வித்தியாசமா செய்யலாம் மா இந்த லட்டு செய்யறது ஆனா இந்த அதிரசம் மட்டு எனக்கு கைல வ வரவே வ
நீங்க வேற என் பாத்திரத் தோட எடுத்து தூக்கி விசிறடிச்சதுதா மிச் சம் கல்லு மாரி ஆயிடுத்துங்க அது பாகு சரியா வருது என்ன தெரில நா வேற ரொம்ப அருமையா சாமியெல்லா கும்பிட்டு தேங்கா எல்லா உடச்சு எல்லா கிளறி வெச்சுட்டு கிறிஸ்மஸ்க்கு தே இது பண்ணலான்னு சொல்லி ஒரு மூணு நாள் ஊற வெச்சு ட்டு மூணாவது நாள் எடுக்கிறே ஏ கல்லு போட்டு உடைக்கனு மா இல்ல சுத்தியல் போட்டு உடைக்கணுமானு தெரியல கடைசியில அது தண்ணி ஊ துனா கூட ஊறவே இல்லைங்க தோழி ஆஹ் பாத்திரத்தோட வீணா போயிடுது
ஆஹ் அதுக்கு ஒரு பக்குவ வேணு சொல்லுவாங்க தோழி அத வந்து அது கைப்பக்குவ இருந்தா எங்க வீட்ல எங்க வீட்டில் வந்து அப்போ எங்க அம்மா இருக்கப்ப ஒரு பாட்டி வந்து வீட்டில் வந்து செஞ்சு குடுத்து டே போவாங்க ஏனா எங்க வீட்ல நாங்க எட்டு பேர் இருந்தோ எங்க அம்மா எங்க பெரிமா எங்க அம்மா அப்புறோ அஞ்சு பிள்ளைங்கன்னு சொல்லி எட்டு பேருன்றனால அம்மா அவ்ளோ தூரோ உக்கான்ஸ் செய்ய முடியாதுன்டு ஒரு பாட்டிய கூட்டிட்டு வந்துருவாங்க அவுங்க பாத்தீங்வச்சுகங்களே டிசைன்டிசைனா அந்த கைமுறுக்குக்க எல்லா சொல்லுவாங்கல்ல அம்மா அந்த வெள் முறுக்கு செய்வாங்கான அந்த பாட்டியை கூட்டிட்டு வந்து கைமுறுக்கு செஞ்சுருவாங்க நெறையா அதுக்கப்புறோ அதே பா பாட்டி என்ன பண்ணுவாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து இந்த அதிர்சத்துக்கு வந்து மாவு புளிக்கணுமா உ அத புளிக் புளிக்கன்னு சொல்லி மாவு கிளரி வீடு கட்டி வச்சருவாங்க அது கையெல்லா படக்கூடா
நீங்க வேற அந்த கைப்படாத பண்ணணும்னு சொல்லிதான் பண்ணி ட்டு அந்த மாதிரி தூக்கி பாத்திரத்தோட தூக்கி விசிரடிச்சதுதான் மிச்சம் வாழ்க்கையில வாழ்க்கையில அதர்சமே சாப்பிட கூடாதுடானு நினைச்சிட்டேன்
நமக்கு அந்த பக்குவம் வரலைல்ல தோழி
இல்ல ஏ என்னுடைய தோழி வந்து பண்ணுவாங்க என்னோ என் க்கு ஃபிரெண்ட் இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப அருமையா பண்ணுவாங்க சமையல் எல்லாமே அப்ப நான் சொல்லுவேன் நீ எனக்கு கலக்கி குடு எனக்கு அதர அந்த அதரச பக்குவம் வரமாட் ந்துன்னு ஆனா சொல்லிட்டு தான் இருக்கு இது வரைக்கும் நான் செஞ்ச பாட
தோழி இதனால நான் ட்ரை பண்றதே நானும் விட்டு த்து தோழி எனக்கும் அந்த பக்குவம் வரல அதனால என்னோட பையன் ஸ்கூல்ல ஒருத் தொங்கப்படி ஆ தம்பி கூட படிக்கிற இன்னொரு பயனுட பொண்ணோட அம்மா இருக்காங்க அவங்க வந்து பாத் பாதிங்கன்னா அவங்க வீட்லயே முறுக்கு அதிரசம் சம் மிச்சர் எதா இருந்தாலும் செஞ்சு குடு குடுப்பாங்களாம் தீபாவளிக்கு முன்னாடியே ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே நம்ம சொல்லிரணுமா அவங்க ஆட்ரு பண்ட அதுமாரி செஞ்சி குடுப்பாங்களாம் நான் இப்ப என்ன பண்ணிரது அவங்கள்ட ட்ட ஒரு இருபது அதிரசம் குடுங்க அப்பிடின்னு சொல்லி முன்கூட்டியே ஆட்ரு போட்டுருவேன் அவங்க கொண்டு வந்து குடுத்துருவாங்க அந்த அதிரசம் மட் டும் மத்தது எல்லாமே நம்ம வீட் செஞ்சுக்கிறது தான் உ அதுப்ப வலைத்தளங்கள்ல நிறைய மாதிரி இருக்கா அது பார்த்து பார்த்து சேரும் அது பிள்ளைங்களுக்குப் பிடிக்குது
பிடிக்குது ஆமா ஆனா அந்த வலைதளத்துல பார்த்து செய்யும் போது ஓரளவு கரைட் ட்டா வரு து இல்லங்களா சரியான முறையில வருது அதே நம கரேட்டு ஏன்னா அவங்க வந்து என் நெறைய இது பண்ணிதா எடுப்பாங்க ஆனா நம்மளுக்கு அது கரெக்ட்டா செய்யும் போது சுவையும் அ ஓரளவு கரெகட்டா வர மாதிரிதா இருக்கு அதே மாரி எனக்கு இந்த பால் கொழக்கட்டை வந்து இன்னுமே சரியா வர தோழி செய்ய ஆனா ஆமா ங்க அந்த அரிசி மாவுல செய்வாங்க இல் ல்லா அது எனக்கு சரியா வரமா செரியா வராது து ஏன்னு கேளுங்க மைதா மால ஸ் நல்லா செய்வே இந்த அரிசி மால ச செஞ்சன்னா அரிசி ஒண்ணு
தோழி நீங்க மைதா மாவு செ ல செய்றதை விட அரிசி மாவுல செய்யங்க அவ்வளோ நல்லாயிருக்கும்
அதக் கொஞ்சம் சொல்றீங்களா எனக்கு ரொம்ப எங்க என் கணவருக்கு ரொம்ப புடிச்ச ரொம்ப புடிக்கும் ஆனா வந்து எனக்கு அத செய்மு- செய்முறையே தெரியாது
உம் நீங்க தோழி நம்ம பேசும்போது நீங்க அந்த டைம் பாத்துக்கோங்க ஏன்னா எனக்கு நா காதுல வச்சிருக்க கை கைல மருதாணி வச்சிருக்கன் அதனால எனக்கு தெரியல
ஓ மருதாணி வச்சிருக்கீங்க செரி செரி செரி இத பாத்துக்கறேன் ஆஹ் பாத்துக்கறேன் இதுல ஏழு - ஏழு அம்ப
ஓக் நன்றி தோழி நன்றி தோழி இப்ப- இப்ப இதுல இதுல இது நம்ம பேசற அடுத்து வருதுல நம்ம சமையல பத்தி பேசும்போது அது ரொம்ப ஷார் பண்ணிக்கலாம் அடுத்து இப்ப த நம்ம திருவிழாவை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க தோழி அதே மாரி பீ நா நீங்க சொன்ன மாரி நா இன்னமுமே இத்த இப்போ ஒரு ஃபோ நாப்பத்தி நாலு வயசாயிடுச்சு எனக்கு ஆ பாத்தீங்கன்னா நா இன்னமுமே ராட்டனத்துக்கு போகவே மாட்டே தம்பியை மட்டு தம்பி வந்து பெரிய பைய வந்து எனக்கு மாற்றுதி திறனாளி இன்னொரு பைய வந்து நார்மலா இருக்காப்புல உம் அதனால அந்த பெரிய பெரிய பையனுக்கு வந்து ம் ராட்டனோனா ரொம்ப பிடிக்குனு சொல்லிட்டு எங்க அண்ண பசங்களோட சேத்து உக்கார வெச்சு ஆம்மா அவங்கள எல்லா கூட்டிட்டு அதே மாரி எங்கேயாவது வெளில போகணும் வரணும்னாலு நா என்னோட இதுலயே நா கூட்டிட்டு போய்ட்டு கூட்டிட்டு வந்துருவே நானு இதனால அ பக்கத்துல இருக்க எல்லா பிள்ளைகளும் ஏன்னா அந்த தம்பி கூட நெறைய பேர் வெளையாடணு பேசணு பழகணு அப்படிங்கறதுனாலயே நா எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போய்றுவே. எதாவது வாங்கி தரணுனாலு இப்ப கூட்டிட்டு போற பிள்ளைங்களோட சேத்து என் பய தம்பிக்கும் வாங்கி தர மாரி அவங்களுக்கு குடுத்து கூட்டிட்டு வந்தே அதனாலயே பாத்திங்கன்னு வெச்சுக்கோச்ங்களே ஏதாவது ஒரு விசேஷோ என்ன நடந்தாலு நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்க புள்ளைங்க
உம் உம் உம்
கூட விளையாண்டுட்டு ஆ அவருக்கு இப்ப இருபத்தி அஞ்சி வயசாயாயி சச்சு இப்ப ஆ அவர் கூட வெளையாண்டுட்டு அவரு கூட அப்டியே ஆ ஜாலியா இருப்பாங்க, ஏதாவது மத்தியானோ நேரம்னா சாப்ட சாப்ட வைக்கணும்ன்னா இந்தாங்க உங்களுக்கும் அப்படின்னு சொல்லி அ ஷேர் பண்ணி சாப்டுவோ அப்ப அ அந்த திருவிழா கூட்டத்துல கூட்டிட்டு போனா சொல்லிட்டே வந்துருவாங்க வீட்டுல போய்ட்டு அம்மா நா வந்து அத்தே கூட போறே அத்தே எனக்கு அது வாங்கிதருவாங்க எனக்கு இது வாங்கிதருவாங்க அப்படின்ற மாரி ஆமா சொல்லிட்டே ஒடியாந்துரு எனக்கு எனக்கும் ரொம்ப புடிக்கும் அந்த மாறி ஏன்னா அது மூலம் என் பையன் ரொம்ப மகிழ்ச் அவ ரொம்ப சந்தோஷப்படுவான். ரொம்ப சிரிப்பான். எனக்கு அது ரொம்ப புடிக்கும். ஏன்னா பிள்ளைங்கள மகி ச்சக்க வச்சுக்கிறது அ தானே நமக்கு சந்தோஷமே
இப்ப முக்கிய ஒரு பெற்றோர்களுடைய கடம அதுதானே இல்லைங்களா நம்ம என்ன
ல்லாம் நா கூட்டிட்டு போக முடியாது அவர் வந்து ரொம்ப கும்பலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நா அங்க நா கூட்டி அங்கே போமா தய இருந்தால் அந்த கடைவீதில்ல காமிக்கிறோம்ன்ற க்கவே கையில ஒரு சேர் எடுத்துட்டு போயிட்டு சேர் எடுத்து போட்டுங்க உக்கார வச்சு அவனை பார்த்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் பார்த்தட்டு அதுக்கப்புறம் திருப்பி கூட்டிகிட்டு வந்துடும் என வீட்டுக்கு ஆஹ் அது எனக்கு ரொம்ப அதெல்லாம் மறக்க முடியாம இருக்கும் நல்லா இருக்கும் இன்னைக்கு நினைச்சாலும் அது எனக்கு சந்தோஷமாதா இருக்கும் உம் தன்ன ஆமான் தோழி
இப்ப அந்த மாதிரி எது நம்மாளால்ல சீக்கிரமா போய் செய்யவும் முடியாது அந்த மாதிரி கூட்டத்துல குழந்தைங்க கூட்டிட்டும் போறதும் கொஞ்சம் சிரமமாதா இருக்கு
பாருங்களே குழந்தை தா மிஸ் பண்ணிடுறாங்க
மிஸ் பண்ணிடுறாங்க குழந்தைங்க வந்து இது பண்ணடு ரங்கா அதனால நம்ம வந்து